க்குதுங்களா சிஸ்டர்
ம் கேக்குதுப்பா ம் சேரி இல்ல எனக்கு அப்டிதா இருக்கு ம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேனா அதா வேற ஒண்ணு
சமையல்லா ஆச்சா மதியோ
முடிஞ்சது சிஸ்டர் நா இந்த ரைஸ் மட்டு சூடா வச்சுக்குவோ மதியோ
ஜாயின் ஃபே
இல்ல இல்ல நாங்க மட் டு்ந்தா ம் நாங்க அதா இது சொன்னேல்ல அத்த இல்ல அத்த எறந்துட்டாங்க அதனால அதனால இப்ப இவங்க மட்டுந்தா அவங்க அப்பா வேற ஒரு கல்யாணோ பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால இவங்கதா சின்னப் பிள்ளைல இருந்து அப்டியே எங்க கூடயே ப்டியே இருந்து வளந்தாங்களா அதுனால அப்டியே முடிச்சாச்சு ப நாங்க மட்டுந்தா ம்
அப்ப பிரச்சனல்ல உங்கள பத்தி அவருக்கு நல் தெரியு அவர பத்
ஆமா அது ஏ அதா ப்ர
பெரிய பஸ் பெரிய பையனா பொண்ணா சிஸ்டர்
எனக்கு ஃபர்ஸ்டா எனக்கு ஒஸ்ட்டு பொண்ணு அப்றொ பைய
பையனுக்கு ஏஜு பொண்ணுக்கு ஏஜு
பாப்பாக்கு ரு டென் இயர்ஸ் ஆகுது தம்பிக்கு ஃபோர் இயர்ஸ் ஃபை இயர்ஸ் ஆகுது
அஞ்சாது படிப்பாங்கல்ல
ஆமா பாப்பா ஃபிஃப்த்து
ம்
தம்பி தம்பி யு கே ஜி போயிட்ருக் கா
ஓ ஃபோர் இயர்ஸுன் சொன்னீங்களோ
ஆ ஃபோ ஃபை இயர்ஸ் ஆகு து
ஆ ம்
அது ஒரு சி பி எஸ் சி யா அதுல போட்ருக்கோ
ம் சி பி எஸ் சி னா ரொம்ப அமௌண்ட்ல சிஸ் ட
இங்க கொஞ்சொ கம்மியா தாம்ப்பா இருக்கு பரவால்லன் சொல்வே எல்லா எடத்ல இங்கியுமே ஆனா ரெண்டு மூணு ஸ்கூல்ல அதிகோ இந்த ஸ்கூல்ல கொஞ்சொ பரவால்ல நமக்கேத்த மாதிரி இருக்குன் வச்சுக்கோயே கட்டிற்லா என்ன இந்த சீட்டு காசு போட்டுதா கட்டுவோன் வச்சுக்கோயே பிள்ளைங்க ஃபீஸுக்குன்ட்டு தனியா
ப அ
க்கு
பசங்க படிக்கிறதானே முக்கியொ நம்மளுக்கு எவ்ளொனாலு கஷ்டப்பட்டு கட் ட வேண்டிதா இப்ப அது கஷ்டப் பட்டு படிக்க வச்சனா அவுங்க ஃப்யூச்சர் நல்லாருக்குல்ல
ஆமா அதுதா பாப்பா நல்லா படிச்சுக்குவா அவ நல்லா டிராயிங் அது இதுன்னு இரு ப்பா தம்பி இப்பதானே போறாங்க அ ப்பப்ப சேட்ட நடக்கு போமாட்டே ஸ்கூலுக்கு அ
பொண்ணுக்கு பசங்ளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குலா அது கொஞ்சமுமே அந்த பொறுப்போட இரு
ஆமா அதுதா உண்ம பாப்பா ஒரு நாள் கூட லீவ் போட்டுக்குறேன் சொன்னதே கிடையாது அவ இவெ ஆனா லீ வான லீவ் போடுவா எல் கே ஜி லா பாதி நாள் தா ஸ்கூல் போனா மீதி நாள் போகவேல்ல அவுங்கொ அ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வப்பாங்க வச்சு செய்வாங்க எ ங்களைய
ஏங் எ பய சும்மா மெட்ரிக் தா போற் அதுக் கே அவ்ளோ ஒர்க் ப்ரஷர்லா எதுமே இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு ஹோமர்க் மூணு ஹோமர்க் தா குடுப்பாங்க அதுக்கே அவ்ளோ இ ஏ இவ்ளொ ஹோம் ஒர்க் குடு க்குறாங்க எதுக்குதா இப்டி படிக்க வக்கிறாங்க சன் எப் டெய்லி கெளம்பனா கேட்ருவா இன்னக்கி லீவா
ஆமா ஏ அது நம்மல்லா போனப்ப நம்மள யாருமே நம்ம ஸ்கூல் போன ப்ப நம்மள யாருமே கேக்கற்தில்லல்ல இல்ல நம்ம ஸ்கூல் போனா அப்பல்லா என்ன ஹோம் ஒர்க் பண்ணியா படிச்சியா என்ன பண்ண அப்டின்னு யாருமே எதுவுமே கேட்டது கெடயாதுல்ல நம்ளெல்லா
ஆமா அவுளுக்கு நம்ம அம்ம அம்மா ப்பாக்கு எதுவு தெரியாதா நம்ம அவுங்க கேட்கலா நம்ம
ஆ
அவே சொல்றா எழுதி பார் அப்ப தெரியு ஒனக்குன்றா நீ எழுதிப் பார் அப்ப தெரியு உனக்கு கைய் எப்டி வலிக்குது தெரியுமா ஏ மூனு கோம்வொர்க்டானாலு ஊஹு கஷ்ட கஷ்டமா இருக்குமா மறந்து மறந்து போதுமான்னுவா
அப்டிதா சாமி இருக்கு படிக்கனு அப்டினா பூமர் மாரி பேசாதம்மா அது என்னடா அப்டி பூமர் இது என்னட அ
இப்ப புதுசு அந்த வார்த்த கத்துக்கிட்டா தற்குறி கத்துக்கான் இப்ப இந்த எலக்க்ஷ எலக்ஷான்லருந்து தருக்குமே பேசாத மாட்ன்றா எங்க இருந்துற கத்துரு
தரற்குரின்றா இப்ப அவ நம்மள தற்குரி குறியீன்ருக்கா
ஆனா நல்லா இருக்குல்ல தினமு இந்த எலக்க்ஷன் நியூஸ் எல்லா பாக்க இன்ட்ரெஸ்டிங்கா தா போயிட்டு இருக்கு
அரசியல் பத்தி பேச கூடாது
ஓ சேரி சேரி அரசியல் பத்தி எல்லா பேசக் கூடாது நம்ம வீட்டு அரசியலே பெரிய வேலையா போது
சின்னவ அவன தாண்டுவா மூனு வயசு தா ஆனா அவ பேசுறதெல்லா என்னாலயே யோச்சு கூட பாக்க முடியல இந்த வயசல ந அம்மான்னு சொல்லிருபே அனானு கூட எனக்கு தெரியல
என்னா பேச்சு பேசுறா ஏதாவது காட்டுக்குள்ள வேல பாத்துட்டு இருந்தா வருவா வாடா நடந்து வாடானா தூக்குமா அப்டின்னுவா நா வேல பாத்துருக்கே நடந்து முள்ளு குத்துதுமா கால முள்ளுக்குத்து செத்து போய்ரியா அப்போ புள்ள இல்லமா போய்டுவானோ அனாதையா போயிருவ ஓகேவா
ஏ நானும் அந்த முடிவுல தாண்ட
இல்ல எப்ப செத்து போயிடுவானா முள்ளு குத்தி செத்துருவானா செத்துட்டா உனக்கு பிள்ளை இல்லாம போயிரோணுமா முள்ளுக்குத்தில யார் சாகலடா வாடானாலும் ஆனா அவனுக்கு தேவையான ஏதாவது பாலத்து பாலத்து போய் முள்ளுக்குள்ள கூட போடுங்க ஏறிப்போய் முள்ளுக்குள்ள கூட எடுத்துடுவான் நம்ம வாழ நடந்து வரனா முள்ளு குத்திரும் ஐயோ
அவனுக்கு தேவைனா அது எவ்ளோ பெரிய மலையா இருந்தாலும் ஏறுவான் அவனுக்கு அவனுக்கு பிடிக்காம நம்ம விஷயம் விசியத்தை சொன்னோம்னா ஆஹ முள்ளு குத்துது கல்லு குத்துச்சு அய்யோ அப்பானுவான்
ஹ
நான் ஏதாவது சொல்லிட்டட்டுனா அப்ப அவன் தானே முக்கியம் அப்ப நான் உனக்குனாலும் நான் செ செத்து போய்ருவா எதுக்குதான் செத்து போய்ருவானது மூணு வயசுல
அவங்கல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா உங்க மாமியாரு மாமனாரு
ஆஹ் அவங்க கிட்டல்லாம் போக மாட்டானுங்க
உம்
மாமனார் இல்ல அவர் இறந்து போயிட்ட்டாரு இப்ப தான் நாலு மாசம் ஆகுது இறந்து போயிட்டு மாமியார் மட்டும் தான் இருக்காங்க போமாட்டாங்க அவ்வளவா
அதுதா அது நம்ளே சொல்லுவாங்க அனுப்பவே மாட்டானுங்க பாத்து
ஆ அப்டியேதா அதேதா அவர் வேற வெளியூர்ல இருக்காரா அவருக்கு என்ன தெரியு இங்க நடக்குறது அனுப்ப மாட்டாப்பா அ அனுப்ப மாட்ர அதுக்கொரு சண்ட உங்க வீட்டுக்கு அனுப் புவ ஏம்பிள்ளய எங்கம்மா
ம் தெனமு ஆனா ரிப்போட் போகுமே இங்கருந்து
அய்யயோ பக்கத்துல இருந்தா கூட பிரச்சனயே இல்ல தூரனால டெய்லி இங்க இருந்துதா தந்தி டெய்லி ஒருத்த ந்தி
எ ஃப்ரெண் ஐயோ எ ஃப்ரெண்டு கழுவி கழுவி ஊத்துவா அடுச்சிருவா காலைலயே போயிருச்சுடி கால் அங்க அப்டின்னு சரி விடுடி அவுங்களா அப்டிதான்டி நீ ஃப்ரீயா விடுடின்னாலு கேக்க மாட்டா
அம்மா புள்ளைல சொல்வாங் குடிகாரன கூட கல்யாண பண்ணிக்லா அம்மா புள்ள அப்பா புள்ளய கல்யாணம் பண்றது
ரொம்ப கஷ்டோ
ம் இப்ப வரைக்குமே அவுகளா அப்டிதா இருக்காரு எப்பதா மாறுவாருன் தெரில பத்து வருஷமா மா றல இனி
உங்களுக்லா அப்டி பழகிருச்சு அதுதா சொல்றதே தெரியிது
ஒரு செவன் இயர்ஸ் வரைக் கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இந்துச்சு இப்ப இந்த ஒரு ஒன் இயரா நா மெச்சூரிட்டி ஆயிட்டே சே நீ இப்புடிதா போ பசங்களுக்காக இருக்க வேண்டியது எ சூழ் எனக்கு ட்வெண்ட்டி செவன்
அதுதா ட்வெண்ட்டி செவன்லயே மெச்சூரிட்டி ஆயிடுச்சா
எனக்கு ட ட்வெண்ட்டி ஃபைலயே வந்துருச்சு இவர் கல்யாணம் பண்ண அதெமே எங்யு பே மாட்டே சிஸ்ட்ர் எதுமே தனியா போ தெரியாது பேங்க் போமாட்டே எதுக்குமே போமாட்டே கூட யாராவ்து இவர் எப்ப கல்யாண பண்ணனொ தனியா மெச் ஃபோன் எதா‌ ஃபோன்ன ஃபோன்ன கூட எனக்கு எதுவுமே ஆக்டிவ் பண்ண தெரியாது அப்டி இருந்த என்ன இப்ப எல்லாமே மாத்திட்டாரு இவர கல்யாணம் பண்ணி நா தனியா
கத்துக்கிட்டாச்சு இவ்ளோ மெச்சூரிட்டி வந்துருச்சு நமக்கு
கல்யாணம் பண்ணிட்டு எது கெடச்சுச்சோ எனக் இல்லயோ மெச்சூரிட் டி கெடச்சிருக் கு பா எதுமே தனியா ஃபேஸ் பண்ண முடியுனு ஒரு தைரியத்த கத்துக்குடு
நீ என்னடா படிச்சுருக்க
நான் பி எஸ் சி கெமிஸ்ட்ரி முடிச்சுருக்கேன்
ஓ எந்த இயர் பாஸ் அவுட் நீங்க
டூ தௌசண்ட் சிக்ஸ்டீ
சேர் சேரி ஒரு பத்து வருஷம் ஆச்சு காலேஜ் எல்லா முடிச்
ஆமா சிஸ்டஸ்
எங்கியு வேலகெல்லா போலயா
ஆ ஹா போல சிஸ் டர் அதுதா எத சொல்லுவா நாடோடி மேரி ஊர் ஊரா போயிட்ருந்தா எங்க வேலய பத்தி யோசிக்கது கொஞ்ச நாள் அங்க ஹஸ்பண்ட் வேலைபாக்கற ஊர்ல இருந்தோம் அப்ற கொஞ்ச நாள் அம்மா வீட்ல இருந்தோம் அப்ற இப்ப மாமியார் ஊருக்கு வந்துருக் கோ இன்னு எத்தன ஊருக்கு போப் போறோன்னு தெரியகல ஒரு எடத்துல ஸ்டே அப்புலா இருந்தே இ இதுதா தான் நம்ம அதுக்கடுத் து என்ன யோசிக்கிறான்
கண்டிப்பா அவ்ளோதா இங்கதான் நம்ள கொண்டு வந்து விவசாயம் பண்ணுன்னு போட்டாங்க
நாடோடிய ஓடி கோ பஸ்ட் தா போனோன தப் பையன் பிரெக்னட்டா இருந்தங்க பாத்து முடியாதுன் அப்ற அம்மா வீட் ல இருந்தேன் பெரியவன பெத்துக்கிற வரைக்கும் அப்ற அவனுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ்கு அப்ற அங்க போனேன் திரும்ப ஒரு நால மூணு வருஷ கழிச்சு சின்னவனுக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டே அங்க பாத்துக்குமே திரும்ப அம்மா வீட்டுக்கு வந்
ம் போயிருச்சு ஏ நெஜமாவே அப்டி தான்டா எல்லாருக்குமே அதுதான் போது
து வளக் குனுனா எங்க போனு அம் மாமியார் வீட்டுக்கு தான போணு அங்க தா போணு ரெண்டு கொழந்தய வச்சு சாப் அப்ப நாங்க போணுமே கொண்டு வந்த செட்டில் பண்ணி உட்டு போயிட்டாரு
ம் ம்
பத்து வருஷம் கல்யாணம் பண்ணா பிரக்னன்ட் ஜெணிலே போயிருது லைஃப்
எனக்கு அப்டிதான் என்கு தேட்டி இயர்ஸ் ஆகுது
ம்
காலேஜ் முடிச்சு டுவெல் இயர்ஸ் ஆகப்போது எம் காம் முடிச்சே அப்புறந்தா அப்டியே கொழந்த பொறந்துது அப்புற இப்பதா கொஞ்ச அப்டியே ஏன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க வேலைக்கி போறதுன்னா போ பாரு நமக்குதா ஐயய்யே ஆ படிச்சேன்டா நா டிகிரி முடிச்சே அப்ப கல்யாணோ பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறோ எ
அதுக்கப்புறோ ஆ மேரேஜ் பண்ட்டு படிக்கறதுலா ரொம்ப கஷ்டந்தா
டோ ஆமா எழுதவே முடியாது.
சொல்வாங்க எங்க அம்மா கூட சொல்லுவாங்க பி எட் ஆவது போடுண்ணுவாங்க. போம்மா ஏ பி எட் வேற போடுறாய்ங்க எனக்கு இவனுக்கு சொல்லி தர்றதுக்கே மறந்து போச்சு நானு எவே புக்க பாக்கறது நம்ப என்னைக்கி புக்க தூக்கியாந்து படிக்க
ட்டாலுமே அவ்ளோ எல்லாம் சேல்ரியே கெடைக் காது தெரியுமா டீச்சர் வேலைக்கி என்னைய கூப்ட்டாங்க இங்க பக்கத்துல இருக்கற நர்சரி ஸ்கூல்ல எல்லாங் கூப்ட்டாங்க நீ எவ்ளோ இப்ப தருவாங்கன்னு சொல்ற? உனக்கு தெரிஞ்சு சொல்லே எவ்ளோ தருவாங்கன்னு.
ம் பன்னெண்டு பதிமூணு
பே இல்ல பன்னெண்டு பதிமூணுல்லா இப்ப நம்ம ஸ்கூலு அனுப்புறோ பாத்தியா பசங்கள அந்த மாரி ஸ்கூல்ல மட்டுந்தா தருவாங்க அதுலயு பி எட் கம்பல்சரி
அத விட கம்மியா தராங்களா?
டிகிரி முடிச்சுட்டு போனாலு அவ்ளோ தரவே மாட்டாங்க. மேக்சிமோ ஃபைவ் அப்டி இல்லன்னா எயிட்டு ஹலோ ஹலோ